ஆ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்க நீங் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க தோழி நா உங்களுக்கு ஒரு பேரு வச்சிருக்க தோழி புன்னகை அரசினு
இப்படியா நல்லா இருக்கு
நல்லா இருக்கா தோழி வச்சிக்கோங்க தோழி உங்களுக்காகதா தோழி ஏன்னா நேத்தி நம்ம பேசணோ இல்லையா உங்களோட புன்னகை நல்லா இருக்கு தோழி அதனால தா உங்களுக்கு புன்னகை அரசினு பேர் வச்சிட்ட
ஆ சரி ஓகே தோழி
என்ன தோழி என்ன பண்ணிட்ருக்கீங்க
சும்மாதா வீட்ல இருக்க நீங்க
நானும் சும்மாதா தோழி இருக்க மதியான சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்ட நீங்க சாப்டிங்களா
ஆ சாப்ட்ட என்ன சாப்ட்டீங்க
கீர தண்ணி சாறு அ தண்ணி சாறு அப்றோ வந்துட்டு இந்த வெண்டைக்கா இருக்குல்ல அத வந்துட்டு பொரிச்சாங்க
கீரை தண்ணி சாறா தண்ணிசாறு நா இது வரைக்கு கேள்விப்பட்டதே இல்லையே அது எப்படி செய்றதுன்னு கொஞ்சோ சொல்லுங்க
இது அது இந்த ம் ப பருப்பு பருப் சுப்பு இருக்குல்ல அத வேக போட்டுட்டு அப்பறோ தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் வெட்டிபுட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து அவ்வளவுதா அது பார் உப்பு போட்டுட்டு நம்ம அத சாம்பார் வைக்கறோம்ல்ல அது அது மாதிரியே வைக்கணும் ஆனா இதுல காய்கறி போட மாட்டோ அதுக்கு பதிலா நம்ம சாந்து போட மாட்டோ அவ்ளோதா
ஆ அ நாங்க பாத்தீங்கன்னா அது வெறும் சோருன்னு சொல்லுவோ வெறும் சோறு நாங்க எப்படி பண்ணுவோம்னா அரிசி இருக்கு இல்லையா அந்த அரிசி சாதத்துக்கு வடிக்கிறதுக்கு அரிசி வச்சியிருப்போம் இல்லையா அந்த அரிசி அரிசிய வந்து கலைஞ்சி அந்த தண்ணீர் அத பாத்தீங்கன்னா கயணி தண்ணின்னு சொல்லுவோ அந்த கயனி தண்ணிய நல்லா கொதிக்க வைப்போ கொதிக்க வச்சு அந்த தண்ணி போடுறதுக்கு முன்னாடியே சின்ன வெங்காயம் இல்லையா அத நறைய இதுல உரிச்சு போடுவோம் அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பட்ட மிளகா இருக்கு இல்லையா காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏத்த மாதிரி அதுல ரெண்டு கிள்ளி போடுவோம் ஆ அதுக்கப்ரோ பாத் த்தீங்கன்னா அதுல கொஞ்சுன்டு பெருஞ்சீரகமும் ஜீரகமும் போடுவோம் அதாவது சோம்பு இருக்கு இல்லையா சோம்பு தா வந்து நாங்க பெரிஞ்சீரகம்னு சொல்லுவோ பெருஞ்சீரகமு சோம்பு கொஞ்சோ கொஞ்சோ போடுவோ போட்டுட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் போடுவோ போட்டுட்டு அது நல்லா அந்த வெங்காயோ இதெல்லா மூடி வெச்சரணு அந்த வெங்காயோ இதெல்லா சேந்து நல்லா வாசோ அடிக்கு அந்த வெங்காயோ நல்லா வெந்து போய் நல்லா வாசசோ அடிக்கு அந்த ஸ்டேஜ்ல என்ன செய்வோனா முருங்க கீர இருக்குல்லையா இது நாங்க அதிகமா முருங்க கீரைல மட்டும்தா செய்வோ அந்த முருங்கை கீரைய நல்லா உருவி நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி மத்த கீரையில எல்லா செய்ய மு முடியாது நான் செஞ்சதில்ல செய்யலாமா என்னன்னு தெரியில மத்த கீரனு பாத்தீங் ன்னா அகத்தி கீரயில செய்வோ அது பாத்தீங்கன்னா எங்க ஊரு இல்ல வாய் வழியா பாத்தீங்கன்னா அவுத்திக் கீரன்னு சொல்லுவாங்க
ம்
அதெல்லா செய்வோ நாங்க மத்தபடி முருங்கைக் கீரையில மட்டுதா செய்வோ ஆ நல்லா கொதி வந்ததுக்கு அப்றம் மா இந்த நல்ல கீரைய கழுவி அதுல போட்டிருணும் போட்டதுக்கு அப்புறமா கீரையும் நல்லா வெந்து வந்துரும் ஆனா அதிகமா அதுல தீ வைக்கக்கூடாது கீர பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வெந்துரு அது வெந் ந்ததுக்குப்பறமா தேங்காவும் அ இந்த ஜீரகமும் பெருஞ்சீரகமும் நல்லா அரைச்சி கொஞ்ச நறையாவே அதுல தேங்கா போடணும் போட்டு தேங்கால ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நாங்க இறக்கி வெச்சுரு வோம் இதுல எந்த விதமான தாலிப்புமே நாங்க சேக்க மாட்டோ தேவை யான அளவு உப்பு போடுவோ நீங்க அடுத் த்ததடவ செய்யும் போது இதே மாதிரி செஞ்சு பாருங்க சுவை நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா நாங்க அகத்தி கீரையில செய்வோம் முருங்க கீரையில செய்வோம் அது இல்லாம மனத்த தக்காளி கீரன்னு சொல்லுவாங்க இல்லையா
ஆ ஆமா
அந்த கீரையில கூட நாங்க செய்வோ
ம் ம்
இது பாத்தீங்கன்னா வயிறு புண்ணுலா இருக்குல்லையா அதுக்கெல்லா வந்து சரியா போய்டு அதுக்கெல்லா வந்து மருந்து அந்த மணத்த தக்காளி கீர சும்மாவே நம்ம வயிறு புண்ணா இருந்தது அப்டின்னா சும்மாவே காலைல எழுந்திருச்ச ஒன்னே பல்லு வெளக்கிட்டு அந்த கீரய ரெண்டு பிச்சு சாப்ட்டோனா அந்த புண்ணெல்லா நமக்கு சீக்கிரமாவே ஆறிடு
நீங்க வந்து இந்த தேங்காபால் வந்து நீங்க அதுவு ம் சொல்லுங்க
சொல்லுங்க தோழி
அதா இந்த தேங்கா பால் இருக்குல்ல அதுல வந்துட்டு ஆ அதுல இந்த தோச ஊத்தி சாப்டும்போது அந்த தேங்கா பால் ஊத்தி சாப்ட்டாலு நமக்கு வந்து இந்த வயிற்புண்லா ஆறிடு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நானுமே அதே மாரி செஞ்சு பாத்ருக்கே எனக்கு புண்ணுமே இப்ப கொஞ்சோ பரவால்ல இப்போ எடைல பாத்தீங்கன்னா ஒடம்பு முடியாம போய்டுச்சு ஹாஸ்பிடல்லா போய்ட்டு நெறய ட்ரீட்மெண்ட்லா பண்ணி அதுல உள்ள டேப்லெட் எல்லாமே சாப்ட்டு நெறய இந்த பக்க விளைவுகள் லா வந்துருச்சு அதுல எக்ஸ்ட்ரா ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த வயிறு புண்ணு அதுல பாத் த்தீங்கனா இப்பதா எங்க மாமியார் பாத்தீங்கனா நெறய தேங்கா பாலு மணத்த தக்காளி தண்ணி சாறு இதெல்லா வச்சு குடுத்தாங்க இப்ப கொஞ்சோ பரவா இல்ல இன்னு ரெண்டு நாள் தொட ந்து எடுத்து சா சாப்டோனா நமக்கு சரியா போய்டு
ம் ஆ ஆமா ஆமா நம்ம வந்துட்டு அ அந்த ஆங்கில மருந்து சாப்டா நமக்கு கண்டிப்பா இந்த வயிறு புண் ஆகுதுன்ட்டு ஆகாதா செஞ்ச
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அந்த ஆங்கில மருந்துங்கிறதே விட்டுட்ட அ அப்றோ தோழி தொலைக்காட்சில்லா பாப்பீங்ளா
நானு பாப்ப
அதுல எந்த மாரியான நிகழ்ச்சிகள்லா விரும்பி பாப்பீங்க
அதுல வந்துட்டு இந்த ம் ம் இந்த இசை சேனல்லா பாப்ப இந்த பாட்டு ஓடுறது அதெல்லா அதிகமா பாப்ப
எந்த நடிகர உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
எனக்கு வந்து ஆ எனக்கு சூர்யாதா புடிக்கு
பரவால்ல எனக்கு சூர்யாதா புடிக்கு நீங்க இந்த கருப்பு படோ ரிலீஸ் அன்ச்சு போய் பாத்தீங்களா தேட்டர்ல
அது பாக்கலது ம் அடுத் தவாட்டி போம்போது கண்டிப்பா பாக்கணு
கருப்பு படோ நல்லாருக்குன் சொன்னாங்க நானுமே இன்னு போனதில்ல ஏன்னு வச்சுக்கோங்க ஏனா என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆள் வேணு திருப்பியு கொண்டு வந்து விடுறதுக்கு ஒரு ஆள் வேணு வீட்லயு யாரு இல்ல இப்போதைக்கு அதுனால பாப்போ ஆனா வாய்ப்பு இருந்தா கண்டிப்பாக போணு
ஆமா மா
அப்றோ தோழி மா டீ எல்லா குடிச்சிட்டீங்களா சாய்ங்காலம்
இனிமேதா குடிக்கணு நீங்க குடிச்சிட்டீங்ளா
நா குடிச்சிட்ட தோழி நா இது வரைக்கு ரெண்டு டீ குடிச்சிட்டே சாயந்திரத்துல இருந்து ஏனா நா இப்ப பாத்தீங்கனா சரியான டீ பைத்தியோ எனக்கு டீ இல்லன்னா இன்னைக்கி நாளே ஓடாது நீங்க எவ்ளோ டீ குடுத்தாலு நா பாட்டுக்கு குடிச்சிட்டே இருப்ப
ம் டீக்கு பதிலா
சொல்லுங்க தோழி
வேற எதாச்சு நீங்க குடிக்கலால டீக்கு பதிலா டீ வந்துட்டு பெருசா நமக்கு வந்து
ஆனா அது வந்து என்னால முடியல நா காலேல எழுந்திருச்ச ஓனே ப்ரெஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டீ பல்லு வெலக்குணத்துக்கு அப்பறமா ஒரு டீ பா காலைல சாப் டுட்டு ஒரு டீ மதியோ சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீ சமைச்சதுக்கு அப்பறமா ஒரு டீ அப்பறோ சாப்டுவே சாப்டதுக்கு அப்பறமா ஒரு டீ அதுக்கப்பறோ எக்ஸ்ட்டா யாருக்காது டீ போட்டனா அந்த டீயு குடிப்ப
ஆமா ஆமா
அப்பறோ நைட்
மத்தியானோ இந்த டீ ல தா ரொம்ப ம் ம் ம்
அப்பறோ சாப்ட போறதுக்கு முன்னாடி ஒரு டீ டீயிலே தா என்னோட வாழ்க்க ஓடிட்டு இருக்கு டீ வந்து எனக்கு பெட்ரோல் மாதிரி எப்டி வண்டி பெட்ரோல் இல்லாம ஓடாதோ அதே மாரி நா டீ இல்லாம ஓட மாட்ட
ம் ம் ம் ம் எல்லா அதுல நம்மல வந்து டீ வந்துட்டு அதுல இஞ்சி அந்த மாரி போட்டு குடிப்பீங்ளா இல்ல வந்துட்டு வெரு டீ அந்த மாரி குடிப்பீங் ம்
வெறு டீ தா குடிப்ப அ எப்பயாது ஏலக்கா போட்டு குடிப்ப இன்னைக்கி பாத்தீங்கனா நா சாய்ந்திரோ ஏலக் காட்டிக்கு தா குடிச்ச
அதுல நீங்க இஞ்சி கொஞ்ச தட்டி போட்டுக்கோங்க அது வந்துட்டு ஒ நமக்கு கொஞ்ச நல்லது டீ மொதல்ல நல்லது கெடையாது ஆனா அதுல இஞ்சி போட்டா கொஞ்ச நல்லதா இருக்குல
கண்டிப்பா தோழி எனக்கு இப்ப வயிறு புண்ணு இருக்கிறதுனால நா இஞ்சி எல்லா சே சேத்துக்கறது இல்ல ஏன்னா இஞ்சியு காரொ வயிறு புன்னு சீக் க்கறமா ஆறாது அதனால நா இஞ்சி அதிகமா சேத்துக்கறது இல்ல இஞ்சி காரம் இந்த மாரியான இது விஷயங்கள்லா
இல்லன்னா காலையில வந்துட்டு கொஞ்சொ காலையில அ வெறு வயித்துல பிரஸ் அ பல்லு வெளக்கத்துக்கு முன்னாடி சும்மா வாய் மட்டு கொப்பிழிசிட்டு தண்ணி குடிங்க நெறைய அது வந்துட் டு கொஞ்ச சீக்கிரம வயிற புண்ணெல்லா ஆத்திரு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்க சொல்லிருக்கீங்க நா நாளையில இருந்து அத செய்யறத்துக்கு பாக்கற தோழி நீங்க உங்க வீட்ல பாக்கெட் பால் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல பசுமாட்டு பால் யூஸ் பண்ணுவீங்களா தோழி
வீட்ல வந்துட்டு மாடு இருக்கு ம் ஒரு மூணு நாலு மாடு இருக் க்கு இருந்தாலு அன் அது மாடு வந்துட்டு இந்த காலையில அது கறக்க மாட்டாங்க காலையில ஒரு கொஞ்சொ ஒரு எட் எட்டு மணி போல கறப்பாங்க முன்னாடி வந்துட்டு நாலு மணிக்கு எல்லாம் கர கரப்பாங்க காலையிலயே ஆனா இப்ப வந்து எட்டு மணிக்கு கறப்பாங்க எட்டு மணிக்கு கறந்துட்டு அதை மோர் போட்டுருவாங்க அந்த பால் எல்லாத்தையு இது மோர் வீட்டு மோறு வந்து நல்லாருக்கு அதுனால வந்துட்டு எல்லாரு பால விட மோர் தா அதிகமா வாங்வாங்க அவுங்க பால் அந்த பால் டீ கூட போட்றது கெடையாது நாங்க அப் டீ போட்றது கூட கட பால் வாங்கிக்கிட்டு மோர் போட்ருவோ எல்லா பாலையுமே மோர் போட்ருவோ அதே மாரி வந்துட்டு அந்த மாட்டோட பால் கொஞ்சோ ரொம்ப அந்த ஒரு ரொம்ப கெட்டியா இருக்குல்ல அந்த மாரி இருக்கும் அதனால அதுல டீ குடிக்கிறதுக் பெருசா யாருக்கு புடிக்காது
புரியிது புரியிது தோழி நமக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட் டது இது பத்தி நம்ம பிறகு பேசலாம் தோழி
ம் நன்றி தோழி